ஹலோ
ஹலோ சிஸ்டர் எப்படி இருக்கீங்க
உம் நல்லா இருக்கேன் நீங்க எப்டி
ஆஹ் நல்லார் க்கங்க சாப்பிட்டாச்சா
ஆஹ் எங்கந்ங்க இந்த பசங்க லீவுட்டா போதும் வெளியில போய் ஏதாவது ஒன்னு இந்த கடை தெருவுல விக்கிறது இல்லைங்களா அந்த இதெல்லாம் வாங்கி குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்காங்க
ஆஹ் நீங்க வீட்லயும் அவங்க கேட்டா நான் வீட் வீட்லயே செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு மசாலால எல்லாம் அதிகமா போடம நீங்க வீட்லேயே அந்த அஹ் அதுல எப்படி ட்டு நீங்க இணையதளத்துலதான் எல்லாமே வருதுல்ல அந்த மாதிரி பார்த்து நீங்க ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம்ல
ஆஹ் அதுவு செய்வேன் அ அந்த ரோட்டு கடைல செய்ற அந்த காளான் அந்த மாரிலாம் வரும் தெரியுமா நெறைய அது எல்லாமே செஞ்சு குடுக்குறேன் ஆமா அப்புறம் சோளம் அது வேக வச்சு குடுத்துருவேன் அது அந்த மாதிரி சோ சோளம் வந்து ட்டு நாட்டு சோளமே அந்த இது இல்லாம அஹ் ஸ்வீட் கார்ன் அந்த அது இல்லாத இ இது ஏன்னா அதுல சக்கர இல்லாம இருக் இருக்கும்ல அது அந்த மாதிரி எல்லாமே இவங்களுக்கு என்னன்னா எங்க வீட்டு பக்கத்துல எங்க பீச் இருக்கா பீச்சுக்கு போயிட்டா எல் எல்லாம் சாப்ட்டுக்கலாம் அங்க ஏகப்பட்ட அந்த இந்த
இதெல்லாம் ஆமா சீ புட்டெல்லாம் நிறைய வச்சிருப்பாங்க கடத்தரூல்ல
எல்லாமே அந்த குட்டி குட்டி தள்ளு வண்டி கட இ அந்த மாரி இருக்கும்ல அது வெலயும் ரொம்ப கம்மியா இருக்கும் கோ அது வந்துட்டு என்னன்னா அங்க மட்டும் சாப் அப்புறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னவோ இவங்களுக்கு வயித்துறக்கு எதுவுமே பண்றது கிடையாது ஏன்னா அந்த இடம் வந்து கூட்டம் நிறைய வந்துகிட்டே இருக்கு அவங்களுக்கு கூட்டம் வர வர இவங்களுக்கு வந்து காலி ஆகிக்கிட்டே இருக்கும் இவங்க செய்யறது எதுவும் பழச வச்சு வந்து இவங்க வந்து செய்ய மாட்டாங்க அந்த எண்ணெயோ எதுவுமே நாங்க பாத்திருக்கோம் அந்த பஜ்ஜி அதெல்லாம் போட்டாங்கன்னா கூட என்ன கடைசியில கொஞ்சம் இருக்குமா அத அத ஊத்திட்டு போயிருவாங்க அவங்க நாங்க கண்ணுக்கு மெய்யாவே பாத்திருக்கோம் ஆஹ் அத மாதிரி சோ அப் அதனால நாங்க வந்து ந்து அந்த இடத்துல மட் ட்டும் வாங்கி் குடுப்போம் அத் அதுல இருக்கிறது சிலத வீ லியும் செய்வோ அந்த சுண்டல்லு அப்புறம் அந்த கார ரி அதெல்லா அதெல்லாம் கேப்பாங்க அப்புறம் வந்துட்டு அந்த உருளைக்கெழங்கு இருக்கும் இல்லிங்ளா அது அப்படியே சுருள் மாதிரி வரும்ல ரோலா பண்ணி பெருசா அது அதுல்லாம் அவங்க மிஷின் வச்சு பண்ணுவாங்க ம் அந்த மாரி சில தெல்லாம் வந்து வந்து கேட்டுப்பாங்க அவங்க உம் இங்க பசங்க எப்படி அவங்க சாப்புடுவாங்களா
என்னோட பப்பா பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இன்னும் பழக்குல இப்ப நார்மலாவே பாருங்க வீட்டுல வந்து ஏதாவது இந்த வீட்லயே செய்யற வந்து இந்த புழு புழுவா இருக்கும் பாருங்க அதெல்லாம் நான் பண்ணி கொடுத்தேனா அவளுக்கு பிடிக்கறது இல்லைங்க அந்த மா செல காரம் புடிக்கிறது இல்ல நான் வந்து எனக்கு அப்பப்போ ரோட்டுக்கள காளான் வேணும்னு வீட்டுக்காரர் கிட்ட கேட்டனா வாங்கிட்டு வருவாங்க அதுவும் அவ சாப்பிட மாட்டேங்கிறா அவளுக்கு அது புடிக்கலங்கிறதுனால உங்களுக் அது ஒரு நல்ல இதா பழக்கமா போச்சு அதுனால அவ சாப்பிடாத நால இங்கேயாவது அந்த பழக்கம் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அத நாங்களே வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிருவோ அப்டிய தின்னு அப்டினு சொல் நாங்க வீட்லயே பண்ணி குடுத்துறதுங்க நாங்க வந்து ஆல்ரெடி எண்ணெய் ஆட்டுறது எல்லாமே வீட்ல தேங்காய் இருந்துச்சுன்னா தேங்காய் நாங்க வீட்லயே உடைச்சு அதுலத எண்ணெய் ஆட்டி வச்சுக்கிறோ இன்னொன்னு வந்து கடல பருப்பெல்லாம் வந்து கடை அப்டியே வாங்கி அப்படி எண்னையாட்டி வச்சுக்கிறோம்
ம் ம் ஓகே
வந்து வட சுடுறது எல்லாமே தேங்கா எண்ணெயில தான் பண்றது இது ஏதாவது கேக்குறான் இப்ப ஸ்வீட் கார்ன் கேக்குற அப்டின்னா நாங்க வாங்கிட்டு வந்து பச்சயா வாங்கிட்டு வந்து வேக வச்சு ஆ வேக வச்சு அத உது த்து தனியா எடுத்துட்டு நெய் யுமே கொஞ்சம் உப்பு ஆ அது வந்து அவங்க ளே இதுல போடுறதுக்குல்லாம் வந்து தனியா ஒரு மசாலா வச்சிருப்பாங்க இப்ப ஸ்வீட் கார்னுக்குள்ள போடுறாங்க அப்டின்னா அதுக்கு ஒரு மசாலா வச்சிருப்பாங்க அந்த மசால எல்லாம் போட மாட்டோம் இப்ப வீட்லயே நா வந்து மொளபொடியலாம் அரைச்சி வச்சிருப்போம் சோ அது தான் கொஞ்சம் போட்டு அப்டியே குடுத்தறது நீங்கள
அதான் அதான் ஆமா
துலயாவது கேட்டிருந்தாலும் அப்டித்தான் பஜ்ஜியும் இப்ப பஜ்ஜி போட்டாலுமே வந்து நான நாங்க கீது விரும்பி சாப்டுறோமோ அவ வந்த அளவுக்கு விரும்புறது இல்லங்க சாதமோ இத்த நம்மளுக்கு நான் விற்றது நீ பெருசாயி ஆ நல்லா பசங்க போ எல்லாம் வெளியில போறாங்க அவ கூட இது பண்ணும்போது கீது அந்த பழக்க வருமோ என்னமோ
ஆமாங்க சே என் பையன் சின்ன வயசுல அந்த பழக்கமே கெடையாதுங்க இப்ப வளர வளர ஒரு அ அஞ்சாவது அந்த மாரி வர வரதான் அவன் இப்ப கேட்கவே ஆரம்பிச்சிருக்கான் அஞ்சாவது ஆறாவது வர வரதான் சாப்டணும் அப்டின்னு சொல்லிட்டு அது வரைக் அப்பறம் இப்ப கூட பாத்தீங்கன்னா அவன் ஸ்வீட்டே சாப்ட மாட்டான் சரி நாங்களும் நல்லது தான்னு விட் டாச்சு ஸ்வீட் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப சாப்டுறது தானே அவுங்களுக்கு பின்னாடி அந்த இதெல்லாம் கொண்டு போய் உடுது சுகர் கம்ப்ளைண்ட் அப்டின்னு சொல்லி சொல்றாங்க அது இவ இவனுக்கு அது சுத் சொன்னா புடிக்கவே புடிக்காது ஆனா எல் எல்லாமே ஆனா சாப்ட்டுக்குவான் பாத்தீங்கன்னா இப்போ பழங்கள் குடுத்தா கூட வெட்டி அதை சாப்டுவாங்க எல்லாமே அந்த மாரி ஏதோ ஒண்ணு வேணும் அந்த அந்த நேரத்துக்கு அ மாதிரி இப்ப மாங்காலாம் கூட அந்த ரோட்ல வந்து அந்த மாங்காவ கட் பண்ணிப்போ சீசன்ல மாங்கா அது மாரி கட் பண்ணி வீட்ல நம்ம போட்டு கொடுத்தோன்னா சாப்ட்ருவான் அது மாரி அதெல்லாம் இப்ப வளர வளரதான் இந்த கொஞ்சம் சாப்டணும் அப்டிங்கிற மாரி ஒரு பழக்கம் வருது இவுங்களுக்கு ஆனா ஆனா கிட்டத்தட்ட கா அதே சுவையில வீட்டல பண்ணாலும் சாப்ட்டுப்பாங்க அந்த அந்த டேஸ்ட் அ அவுங்களுக்கு என்னன்னா அந்த கடயில பண்ற அந்த டேஸ்ட் இருக்கு பா த்தீங்களா அது நெறைய பேருக்கு பண்றாங்கல்ல அப்ப அது வேற மாரி ஒரு டேஸ்ட் ல வந்துரும் அது அவுங்களுக்கு இவுங்க வந்து அந்த டேஸ்ட் தான் முக்கியம்
அது கரெக்ட் தாங்க அது நாமாளா இருந்தாலும் நம்மளுக்கு சாப் டா வாய்க்கு நல்லா இருக்குல்ல ஆனா ஒரு பழமொழி சொல்லுவாங்க நம்ம வாய்க்கு எது நல்லதுன்னு நம்ம வந்து ருசிச்சு சாப்டுறோமோ அதுதான் நம்ம உடலு உடம்புக்கு கெடுதல் எது வந்து நம்ம வந் து அ வேண்டான்னு ஒதுக்குறோமோ அது அது தான் நம்மளுக்கு நல்லதுன்னு ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ரொம்ப முடியாதப்பத்தான் அதெல்லாம் புரிஞ்சுக்குவோம் பாவக்காய் கசக்குதுன்னு அப்ப புரியாது ஆனா பாவக்கா எவ்ளோ நல்லதுன்னு சொ சொல்லிட்டு நம்மளால முடியாதப்பதான் அது தெரியும்
இல்ல எல்லாமே சாப்ட்ருனுங்க எ எப்டின்னா அந்த பிடிச்சதை மட்டுமே சாப்ட்டுட்டு இரு க்கறது கூடாது புடிச்சதே சாப்டட்டும் பிடிக்காதையும் சாப்ட்டு அப்டி பழக்கி விட்டுருணும் இப்ப எங்க வீட்ல வந்துட்டு எல்லாமே செஞ்சிருவாங்க இப்ப இது இந் டப் சாப்பாடு எனக்கு பிடிக்காது அந்த சாப்பாடு தான் பிடிக்கும்ட்டு சொல்ல கூடாது சொல்லுவாங்க அத மாதிரி எ எது போட்டாலும் சாப் றனும் அப்டின்ட்டு அதுல என்னன்னா இவுங்க சாப்டுறது நோய் எதிர்ப்பு சக்தியும் இதுவா அவுங்களுக்கு ஓகேங்களா அ அது வந்து அ இப்போ எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க வீட்லயே சாப்டுட்டு இருந்தாங்க அங்க அவுங்க வெளியில வாங்க கூட மாட் டாங்குங்க கடசியில அந்த பையன் என்னா ச்சுனா அந்த பையன் பெரியவனாயி வெளியூர் ல வேல கெடைச்சு போச்சு அப்ப அதுக்கு சமைக்க தெரியல அப் பங்க வெளியில வாங்கி சாப்ட்டு வயிறு பிரச்சனையா ஆயி போச்சு ஏன்னா புதுசா அப்ப வெளியில சாப்பறதுனால எல்லாமே அதுக்கு அது சிலசா அப்பப்போ அப்டியே அறிஞ்சும் அரி
எல்லாமே குடுக்கணும் அது கரெக்ட் தாங்க எங்க வாப்ப இன்னும் சாப்ட மாட்டேங் யா ஆனா எல்லாமே வந்து என்ன சொல்றது வாயில் வச்சு வச்சு அதனா கொஞ்சம் காரமா இருந்ததுனா இது பண்ணுவான் இன்னும் கொஞ்சம் வளர வளர இ ந்த அவளுக்கு அது எல்லாமே புரியும்னு நினைக்கிறேன் இன்னொன்னுயே எங்க மாமனார் தான் சொல்லுவாங்க நீ கண்டதையும் சாப்ட்டா கண்டதையும் திங் தின்னால் குண்டாவான் அப்டிப்பாங்க கண்டதையும் திங்குறப்ப நம்ம குண்டாவோம் ஏதோ ஒன்னு நான வந்து நம்ம வந்து கொஞ்சம் வந்து கூச்சப்படாம வந்து நங்கு வாக்காமைன்னு சொல்லுவாங்க அதாவது இது புறி இது புடிக்காதது புடிக்காதுன்னு சொல்றாங்க எல்லாமே நம்ம வந்து கொஞ்ச கொஞ்சமாவது அவ சாப்ட்டா தானா நம்ப உடம்பு வந்து எல்லாத்தையும் ஏத்துக்கும் புதுசா சாப்டுறப்ப ஏத்துக்காது அவளு அப்டினுமாங்க
ஆமா அதோட அந்த வயித்த கிளீன் பண்றதும் அதுலயும் வந்து நம்ம சாப்டுற ஐ ட்டம்ஸ் வந்து சிலத மாசம் ஒரு தடவை ஒரு வயிர கிளீன் பண்ணக்கூடிய ஒரு இத சாப்டணும் ஐட்டம்ஸ் சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு சில வகைகளாம் இருக்கு அது அது மாத்திரலாம் இப்ப கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க முன்னாடி எல்லாம் விளக்கெண்ண கொடுப்பாங்க அந்த காலத்துல ஒர் ப்றது விளக்கெண்ணெயை குடிச்சிட்டு அன்னைக்கி ஃபுல்லா வந்துட்டு வெறும் மெளகு ரசம் மாரி சாப்பட்டு அப்டி ஒரு பத்தியமா மாரி இருக்கிறது அ
ஓ ஓ ஓ
அப்டி இருந்து ஒரு நாள் ஃபுல்லா அப்டி இருக்கணும் பழங்கள் சாப்பிடுறது அப்பறம் ஓ அதாவ்து மிதமான ஐட்டமா அந்த மாரி பாத்து சாப்பாடு சாப்படுறது அதெல்லா சொல்லுவாங்க அது மாரி இருந்துச்சுன்னா ஆ நல் ப்பா இருக்கு அப்டின்ட்டு இப்ப வெளக்கெண்ண வந்து யாரு சாப்டறது இல்ல எங்க வீட்லய என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா ஜவவரிசி இருக்கு இல்லங்களா ஜவ்வரிசிய வந்து வந்து நைட்ட ஊற வச்சிருவாங்க ஊற வச்சுட்டு அடுத்த நாள்க்கு பாத்தி நா நல்லா வந்து வேகவிட்டு விறகு அடுப்புல உப்பு போட்டு உப்பு பெருங்காயோ நீங்க சின்ன வெங்காயோ இருக்கில்ல அது அப்புற பத் பச்ச மொளகா காரத்துக்கு அது போட்டுக்கறது போட்டு நல்லா அத கெளறிர்றதுங்க கெளறிட்டு நல் ஆஹ் அது முழுசு முழுசாதானங்க இருக்கு ஜவ்வரிசி உங்களுக்கு நைட் ஃபுல்லா ஊறிரணுங்க நைட்டெல்லா நீங் வந்து ஒரு மேதல் நாள் வந்து ஒரு ஆறு மணி ஏழ இரண்டுமணிக்கே நீங்க ஊற வச்சிருக்க தண்ணி இல ஆ இப்ப அடுத்த நாள் கா காலையில் நீங்கள் ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு நீங்கள் அதை எடுத்து செய்ய ஆரமிச்சுடுங்க அடுப்புல வச்சு இது அடுப்புலயு வெக் வக்கிலா இல்ல குக்கர்ல வச்சும் நீங்க விசில் விடலாங்க இது இந்த சொன்ன இதெல்லாம் போட்டுட்டு அ எடுத்து ட்டு நல்லா கெளறிட்டிங் ஏன்னா நல்லா கூழ் ஆயிடு அது அதுல நீங்க வந்துட்டு மோர் வந் ந்துட்டு அதுல போட்டுட்டு அத குடிச்சீங்கன்னு வச்சு கோங்களன் அது வயிறு அவ்வளவு நல்லா இது பண்ணுமாங்க அது கிளீன் பண்றதான் அது அது வந்து இயற்கையாவே கிளீன் பண்றது உள்ள இருக்கிற கசட எல்லாம் எடுத்துட்டு வரும் உங்களுக்கு வந்து உள்ள ஏதாவது புண்ணு வந்து ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் வைத் ப் பொண்ணு அத வந் வந்து அது குணப்படுத்திருமா அது அத சொல்லுவாங்க மாசம் ஒருக் க்கா சாப்பட் என்ன நம்பக் கண்டதையும் சாப்பறோம்ல தெரியாது அதுக் இபி இது ஒரு மருந்து மாதிரி
இங்கே நாங்க என்ன பண்ணுவோம் அப்டின்னா டெய்லியும் வந் வந்து எங்களுக்கு பப்பாளி கெடைக்குங்க நைட் நைட்டு பப்பாளி சாப்பட்டுருவோம் எல்லாருமே அதிகமா சாப்பட மாட் ஒரு ஒரு கீத்து ரெண்டு கீ இத்தாவுது சாப்பிட்டுருவோம் இன்னொன்னு நா இன்னொன்னு பாத்தீங்கன்னா வந்து நம்ம சாப்படுற இதுல தானே இருக்கு சோ எப்டி இருந்தாலும் பப்பாளி இருக்கும் வாழைப்பழ இருக்கும் வீட்லயே தோட்டத்தில் இருக்க வாழைப்பழம் இருக்கும் அது போக பாரத்திங்க அப்டின்னா நார்ச்சத்து உள்ளதா நம்ம கொஞ்சம் சாப்பிட்டோம் அப்டின்னா நம்மளுக்கு வயிறு அது வந்து காலையில எந்தச்சுடனே தண்ணி குடிக்க சொல்லிருவாங்க தண்ணி குடிக்கணும் கண்டிப்பா வந்து தண்ணி குடிச்சோம்னக தான் நம்ம கொஞ்சம் வெளியில தல்லூம் தண்ணி குடிச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு எக்சசைஸ் இல்ல வாக்கிங் அந்த மாரி போனோம்னாவே வய்த்ல இருக்கிறது எல்லாமே வந்துரும் இல்லன்னா வந்து புளிச்ச தண்ணி குடிக்க சொல்லுவாங்க சாப்பாடு வந்து நம்ம போட்டு நைட்டே போட்டு நம்ம வந்து காலையில அந்த தண்ணிஇருக்கும் பாருங்க அந்த தண்ணி மட்டும் உப்பு போட்டு குடிச்சா மோர்ஊத்தி குடிச்சோம்னா கூட வந்து வெளியில தள்ளும்பங்க
வெளியில வந்துரும் கரெக்ட் அது பப்பாளி நமக்கு ரொம்ப நல்லதா ஆச்சு எங்க நம்ப பெண்களுக்கு இந்த ம் மாத மாதம் வர அந் இது வந்து கோளறு எல்லாம் இல்லாம சரியா வரதுக்கு வந்து அது ரொம்ப நாய் தென் வாங்காது
கண்டிப்பா கண்டிப்பாங்க உம் நீங்க முடிச்சி இதுவரைக்கு வீட்லயே பசங்களுக்கு பண்ணி் கொடுங்க நல்லதும் கூடவே வெளியில எப்பவாவது க ஆ சாப்பிட வைக்
சாப்படுபோது போம்போது கூட்டு வருது அவ்வளவுதான் ஆ
கண்டிப்பா
சே சேரிங்க சேரி நான் ஃபோன் பண்றே அப்றோ உங்களுக்கு ஆ சேரிங்க ஆ நீங்களு பண்ணுங்க உம் வச்சறேன்